சொல்லுங்க தோழி என்ன பண்ணிட்ருக்கீங்க அப்பறம் எதாச்சு சொல்லுங்க தோழி
ம் ம் ம் குடும்பத்துக்காக நீங்க என்னென்னெல்லா பண்ணிருக்கீங்க என்னத்ல என்னத்தலா மிஸ் பண்ணிருக்கீங்க அந்த மாரி சொல்லுங்க
குடும்பத்துக்காக என்னங்க நம்ம மிஸ் பண்ணிருக்கோனா அப்புன்லா இல்ல பிள்ளைங்களுக்காகயு பண்ணிதானே ஆகனு தோழி நெறைய விஷயங்கள் அதுனால அப்டியே இருக்கு தோழி நீங்க
என்னாங்க தோழி
நீங்க தோழி நீங்க என்னன்னா மிஸ் பண்ணிருக்கீங்க?
மிஸ் பண்றதுன்னா ஒன்னுல்ல தூக்கொந்தா தூக்கத்த மட்டு தாமிஸ் பண்ணிருக்கே தோழி வேற எதுவு இல்ல தோழி அத மட்டு தா மிஸ் பண்ணிருக்க ஆமா குழந்தைங்க அவுங்க தூங்கம் மொத நம்ப தூங்கனு அதுக்கப்ற அவுங்க தூங்கும் போது நம்ப வேல செஞ்சுக்கனு அந்த மாரிலா இருந்தது இப்போ இப்ப இல்ல ஆனா தூக்கொ வந்து நம்பளால தூங்க முடில அது என்னமோ பழகிருச்சு அவுங்க இருந்துதா அவுங்க இருந்தாதா
அது என்னதா நம்ம இந்த ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தூங்கலான் நெனப்போ ஆனா
ஆமா தூக்க வராது அதேதா நாளைக்கு வந்து அவுங்க லீவ்ல இருப் பாங்க ஆனா தூங்கணுன் நெனைப்போ ஆனா கூட்டு வருவோ ரூம் க்குலா ஆனா வரமாட்டாங்க அவுங்க நம்பள தூங்க வச்சுட்டு ஓடிடுவாங்க அவ்ளதா நம்ம துடிச்சு‌ ஏந்து பாத்தா ஐயையோ அவுங்க போயிட்டாங்லே அப்ற நம்பளுக்கு என்ன வேலன் நம்ம எழுந்து அவுங்
ஆமா ஆமா இப்ப உள்ள பிள்ளைகள வெளியவு வடம் வ போ அனுப்ப முடில பாதுகாப் புல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு தோழி அது
ஆமா ஆமா நம்மளே கையிலே வச்சு பாக்குறா
ம்ம் எங்காது போனா கூட அது பொம்பள பிள்ளைங்கல்லா வெளிய போனாலே ரொம்ப வெளிய பாதிட் டீ ஒரு அபாட்மெண்ட்ஸ்ல கூட எல்லாமே நம்ப முடியாது நம் ம கரெக்ட் கரெக்டா நம்ம தா இருந்து கரெட்
ஆமா தோழி
தோழி பிரோஜனோ நம்ம கரெக்டாதா பாத்துக்கணு எப்போதுமே கண்ணு இம கண்ணுக்கு நேராவே வச்சு பாத்துக்கோமே கூல் போனாலு விட வக்கா அப்டிதா தோழி பாத்துக்கணுமே
ஆமாங்க தோழி ஆமாங்க தோழி அப்பறம் வந்து நீங்க என்னென்னல்லா செடி வளக்குறது அந்த மாரி ஏதாச்சும் வளத்துருக்கீங்களா இல்ல
வளக்கணுனு ஆச ஆனா வந்து ஏ சுட்டிவேஷன் எப் அப்டி இருக்கும்னா திடீனு அம்மா வீல இருப்பே திடீனு இங்க இருப் ப்பே அதனால வந்து இது அது கொழந்த இப்பதானே இருக்கனால அப்டிஇப்டியமா இருப்பனா என் ஹஸ்பண்டு பாரு இப்பதா பாப்பாவ ஸ்கூல் சேத்தோனதா இப்பங்க ஸ்டெடியாவே இருக்குமே இல்ல இங்கிட்டு அங்கிட்டு போயிட்டே இருப்போமா தேடி பாத்தானா அ பண்ணணு அ மீன் வளத்தா அதுக்கு ஃபுட் போடணு எல்லாமே இருக்கு அதனால வந்து நா எதுக்குமே இது பண்ண மாட்டே இப்ப புடிக்கு அஅ உ சொந்த வீட்ல அந்த மாரி பண்ணணு அப்டின்னா ஆச எனக்கு எப்போதுமே அத பாத்துக்கிட்டே இருக்கணு அப்டின்ட்டு ஆனா என்ன அது மாரி சொ சுட்டிவேசன் நமக் அமைய மாட்டிக்கி
சேரிங்க தோழி காலைல பாப்பாக்கு என்ன குடுத்து அனுப்சிங்க ஸ்கூல்க்கு
ஸ்கூலுக்கு வந்து இது ரெட் பனானா தா செவ்வாழை பழம்
ஆ
ம் அது கட் பண்ணி குடுத்து ஜீனி லைட்டா போட்டா சாப்புடுவா ஆ சாப்பாடு வந்து அவளு க்கு ஹாஃப் டே தா எப்புடின்னா ட்வ அவளுக்கு சிஃப்ட்டு மாரி ஆ ட்வல்க்கு போவா டூ ஃபாட்டி ஃபை ட்டு வந்துருவா அந்த மாரி சி ஃப்ட்டு அவுங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் இப்புடி அடுத்த த்ரீ மந்த்ஸ் மார்னிங் போயிட்டு அ மத்தியான வந்துருவாங்க
ஆ அப்டீங்ளா
ஆமா தோழி அவுங்க இது ஸ் கூல் அப்டி தோழி ஆங்லோ இந்தியன் ஸ்கூல் தோழி ம் அதுனால அவுங்களுக்கு அப் பிடிதா இருக்குமே
இப்ப நீங்க செவ்வாழை பழ கட் பண்ணி குடுக்குறீங்கள்ல தோழி அதுல சீனி போடாம தேன் கொஞ் சொ அனி கொஞ்சொ சேத்து பாருங்க தோழி
ஆ ஆமா தோழி அப்பிடி கூட பண்லா நல்லாருக்கு ஐடியா ம் ம்
தா பாதாம் இருக்கு பாத்தீங்ளா பாதாம நல்லா இந்த சீவல்ருக்கு பாருங்க நம்ப காய் சீவுற சீவலு அதுல சீவி சீவி லைட்டா அது மேல போட்டு அம்ச்சுவுடுங்க நல்ல அ ஆ நல்லா இருக்கோ அவங் பாக்கறதுக்கு அட்ரக்க்ஷனா இருக்கு இப்ப அவங் சாப்பிடுவாங்க நல்லா சக்கர வந்து ஒயிட் சக்கர வந்து யூஸ் பண்றது இதுவா இருக்கு கெள
ஆமா அது போட்டனே கொஞ்ச சாப்ட்டானோனா அத போட்டே குடுக்குறது
அதுதா தோழி கொஞ்ச மாத்தி குடுத்து பாருங்க தேன் லைட்டா கலந்து லைட்டா தேன் ஊத்தி அதுல வந்து இந்த பாதாம் வந்து நல்லா சீவி அப்டியே எடுத்து கொஞ்ச தூவி குடுத்து பாருங்க நம்மக்க எதும் குடுத்திருக்காங்க புதுசா சொ சொல்ட்டு அ அவங்க பாதாமு நம்ம சாப்பிட்ட மாரி இருக்கு தேனும் வொடம்புக்கு நல்லதுதா அதுக்கப்பறம் வந்து வ வா ரெட் பணாணனாவு நல்லது தா அது மூணுமே சாப்பிட்டா நல்லா இருக்கு தோழி
சேரி தோழி சே சேரி தோழி கண்டிப்பா குடுத்து பாக்குறே
அது இல்லாம வந்து அவங்க வொடம்பு ஏற ரணும்னு நெனச்சிங்கன அந்த இது குடுங்க அப்போ தோழி இந்த க கல்ல ஐட்டமா நல்லா அவிச்சு
கும் அது திங்கவே மாட்டிக்கிறாங்க தோழி இவங்க வந்து என்ன சாப்பறாங்கன்னா அந்த கல்ல முட்டாய் அப்பறம் வந்து இந்த அ எடம் விட் டாயே குடுக்காம இருக்கிறனால அவ இதுக்கு வந்து ஏதாச்சு சாப்புன்னு போல இருக்குனா நா அந்த எள்ளு முட் ட்டாய் கடல முட்டாய் இது மட் த்து வீட்ல வாங்கி வச்சுருப்பே ம் ஒண்ணு ஒண்ணு குடுப்பே
எள்ளு உருண்டெல்லா வாங்கி குடுக்கணு தோழி அதெல்லா இப்பதா இல்ல பெண் குழந்தைங்க அவங்க காலோ வரையுமே அது வாங்கி குடுக்கணு நம் ம்பளுமே இப்ப சாப்புட்டா நல்லதுதா எள்ளு உருண் னடா எள்ளூருண்ட ரொம்ப பெஸ் ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சி பர்பி எள்ளுருண்ட அந்த மேரி எல்லா நல்லதுதா தோழி சாக்லெட் சாப்பறதுடே இது மேரி சாப்ட்டாலு நல் நல்லாதா இருக்கு
ஆமா தோழி அப்பிடியே வந்து ஆ அந்த மாரி இந்த மாரியா குடுத்துப்பே அப்புறோ என்ன பண்றது சாக்லேட் சாப்பிட கூடாது கேக் கேக் குடுப்பே கேக் வந்து சும்மா என்னிக்காச்சு ம் சாப்புடுவாங்க அதுலியே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிரீம்ம மட்டு தின்னுட்டு இத தூர போட்டுருவாங்க அவங்களுக்கு இனிப்புனா போது ஐயோ இனிப்புனா அப்பிடி பைத்தியமா ஆய் ராங்க
ஆ ஆ நீங்க அப்பதுல இருந்து கொடுத்து பழக்கம் ஆய்ட் தோழி
ம் காரமே நா குடுத்து பழகல அது வந்து சேரி ஒரைக்கு ஒரைக் கக்கு அப்பிடியே இருந்திருந்து இப்ப சாப்படவே மடிக்காங்க
இப்போ இன்னா பண்ணுவோ கொழந்தையில இருக்கு போது அந்த கொழந்த நவுரச அத நவுறு டைம் வரும் பாருங்க ஒரு ஆறு மாசோ அந்த மாரி அதுங்க நவுர ஆரம்பிச்சிருவாங்க பசங்க ஒரு ஏழு எட்டு மாசோ ஒன்பது மாஸ் ஸ்ல்லா அவங்க உக்கார ஆரம்பிப்பாங்க அப்பெல்லா இன்னா பண்ணுவாங்க பெரியவங்க வந் து ஜாயின் ஃபேமிலியா இருக்கு மோது அவுங்க சாப்பறப்போ புட்ட வந்து எடுத்து வாயில தடவி விட்டுருவாங்க டேஸ்ட் தெரிணும்ன்றதுனால
எங்க மாமனார்னா என்ன பண்ணிருக்காரு சிக்கன் எடுத்து வாயில வச்டா எங்க அன்னிக்குனா அந்த புள்ள வாந்தி வொன்னு எடுத்துருச்சா ம்
இப்ப நம்ம கொழம்ப எது சாப்பறாங்களோ அது எடுத்து லைட்டா அப்டி எடுத்து ரோ வாயில வச்சு பாக்கணு அந்த கொழம் டேஸ்ட் என்ன பண்றாங்கன்னு சொல்ட்டு அது அவங் போ புடிக்குதா புடிக்கலயா அப்பறம் நால் பட நம்ம கொஞ்ச கொஞ்ச அவங்களுக்கு தடவ தடவ நாக்கல அவங்களுக்கு புடிச்சிடும் அது அது மாரிதா பழகணு கார கூட எவ்வளோ காரமா இப்ப நம்ம என் பசங்கலா வந்து அவங்களுக்குெல்லா தனியா எல்லா சாப்பாலா கெடையாது நாங்க என்ன சாப்பறோமோ அதுதா ஆனா அதிகமா காரமு ரொம்பல்லா போட்டுக்க மாட்டோ எப்ப ஒரு ஒரு சில கொழந்தைங்க வந்து அவங்களுக்குனு தனியா சோறு முட்ட சாத கெலரணு அவங்களுக்கா ஒரு பருப்பு வச்சு பருப்பு டால் போட்டு அந்த மாரி செய்யணு அந்த மாரிலா இல்ல நாங்க என்ன சாப்பறோமோ அதா அவுங்க சாப்பிடுவாங்க அவ்வள கார சேத்தக்க மாட்டோ கொஞ்ச லிமிட்டா இருக்கு அந்த மாரி சாப்பிடுவாங்க அந்த மாரி பழகிட்டா ஆ நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையு இல்ல பாரு நம்ம என்ன சாப்பறமோ அத சாப்பிட்டு
கண்டிப்பா ம்ம்
போறோ நம்ம அர்ஜென்டாப் போறோ அந்த அது அத சாப்பிட் இதா ஆவனு வேற வழி இல்லன்னு போது அந்த கொழந்தைங்கலா சாப்பிட்டுக்கவங்க நம்ம செஞ்ச வச்சிட்
எல்லா முன்னாடி சாப்பாட வந்து ச் அ இந்த இது அ இப்டி வச்சு வச்சு குடுப்பே இந்த அ மசிச்சு மசிச்சு குடுப்ப பெண்ணே பெரிய பாப்பாக்கே அவளுக்கு நாலுவயஸ் க்வுது அப்பிடி குடுத்துட்டுருந்தே அதுக்கப்புறோ இப்பதா தோழி ஒரு ம் த் இப்போ ஒரு ஒன் மந்தா தா வந் த் ஆ சாப்பாட அப்பிடியே அ அப்பிடியே குடுத்துட்டு இருக்கே அது அதுக்கே எல்லாரு திட் னாங்க இதெல்லா நீ வந்து ரெண்டு மூணு வயுசுலயே பண்ணிருக்கணு அ என்ன ஒன்றரை வயசுலயே அதுவா சாப்பிடணு எடுத்து பல்லுதா ச்சில்ல அப்பிடி சொல்லிட்டு சொன்னாங்க அ இப்பதா வந்து பாப்பாக்கே அப்பிடி குடுக்க ஆரம்பிச்சிருக்கே வெளிய போனாலு அ கொஞ் கொஞ்சோ இப்ப சாப்பறா ஆ அந்த சோர அப்பிடியே ஊட்டி விட்டுருவே ஏன்னா அங்க போய் நம்ம பனஞ்சிட்டு இருக்க முடியாது இல்ல அந்த ஒரு கஷ்ட்ட இல்லாதனாலதா சென்னை கூட்டிட்டு போனேனே அங்க போய் பாத்தா அவ சாப்பிடவே மாட்டேன்ட்டா வேணாங்றா இந்த மாரி வே நானு சேரின்ட்டு இந்த பண்ணு அது டோனட்டு அது இதுன்ட்டு நல்லா கிரீமா நல்லா சாப்புட்டுச்சி சாப்பிட்டு ஜூசும் குடிச் சீ இப்பிடி ஆய்போச்சி
அதுதா சொல்லி நம்ப குடுக்குறவங்கு நம்ம என்னா பழகோ பண்றோமோ அதுதா
ஆமா ஆமா தோழி அப்புறோ தோழி ஹலோ ஹலோ தோழி தோழி சொல்லுங்க ஹலோ